ஹலோ
ஆ வணக்கம் தோழரே
வணக்கம் தோழி
ஓ வேற ஆ தலைப்பு பத்தி யோசிச்சுட்டு இருக்க தோழரே என்ன அ
தோழி நா ஒரு தலைப்பு சொல்ற இன்னைக்கு நில இன்னைக்கு நாட்டு நடப்ப பத்தி ஒரு தலைப்பு தமிழகத்தின் அரசியல் சூழல் எப்படி இருக்கு
அரசியல பத்தி பேசக்கூடாது தோழரே அதனால அரசியல சம்பந்தமா நம்ம
அரசியல் சம்பந்த சரி திரைப்படத்த பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகை என்ன படம் பொடுத்து பாத்தீங்க அத சொல்லுங்க
இப்ப ரீசண்டடா இந்த பரிமல அன் கோ பாத்தோ தோழரே ஓகே அது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டா பாகக்கலா பொழுதுபோக்குக்காக பாக்கலா படத்த வந்து பாத்துட்டு ரியல் லைஃப்பு இதுவு ஒன்னுன்றது மட்டு நினைக்கவே கூடாது என ஒருத்தளவு நா தா படத்த வந்து பொழுதுபோக்கு க்காக நம்ம வந்து இப்ப போகணு படத்த பா அதாவது படம் பாக்குறது எதுக்காக போறோ ஏ எனி டைம் எப்ப பாத்தாலு நம்ம வீட்ல இருக்கோ வேல பாக்குறோ எனி டைம் நம்ம ஆறு நாளு வீட்டுக்குள்ள இரு கோ ஏழாவது நாள் என்னைக்காவது ஒரு நல்ல பட வந்திருக்கு சரி போய் பாக்கலா அப்டின் சொல்லி பாக்க போறப்ப பொழுதுபோக்கா நம்ம நெனைச்சு போகணு அதுல இருக்கறதல்லா நம்ம எடுத்து ட்டு வந்துட்டு வீட்ல இருந்துகிட்டு நம்ம சண்டை பிடிக்கிறதுன்றது நல்லா இருக்காது அதுதா நெறய இருக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் அப்டி பண்றாங்க இவங்க அப்டி பண்றாங்கன்றது
கண்டிப்பா தோழி
ஆ அதாவது அவங்க சஸ்பென்ஸ்ஸா பண்றாங்க வித்தியாச வித்தியாசமா எடுக்கறாங்க படத்த பாக்குறப்ப சினிமா துறைய பாக்குறப்ப வித்தியா வருமானத்துக்காக அவங்க எடுக்கறாங்க நம்மளுக்கு வராது சில இது வந்து உண்மை கதைகள்னு சொல்லி எடுக்கறாங்க நடக்கறத இப்போ யாராவது பேசுறத எடுத்துட்டு ஆனா
தோழி இன்னொன்னு விஷய தோழி உண்மை கதைகளா இருந்தாலு அதுல தத்ரூபமா எல்லாமே இடம் பெறாதுல
சிலது உண்மை கதைகள்் ஒரு சில விதயங்கள் மாத்திதா எடுப்பாங்க அதுக்காக அப்டியே எடுக்க முடியாதுல ஏன்னா உண்மை கதைகள்னு தழுவியது அப்டின் சொல்லிதா எடுக்கறாங்க ரியல் லைஃப் ல என்னா நடந்திருக்கு அப்டினு அதனால வந்து அத பாக்கறப்ப அந்த படத்த ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க வீட்டுல இருந்துட்டு இது பண்ணக்க கூடாது என்னைய பொறுத்தலும் அதான்ம் போனோமா படம் பாத்தோமா என்ஜாய் பண்ணோமா ஒரு மூணு மண் நேரம் நம்ப அதாவது வீட்டு இத சிந்தனைய மறந்துட்டு அங்க பாத்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷம் யா வந்துணும் அவ்வளோதான் அத அதோடக்கு முடிச்சிக்னோம் அதுக்காக அதையே உட்காந்துகிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து இங்க வீட்டுல வந்து அ
இது சரியா இருக்காது
ஆ நீங்க வீட்ல எதுவும் நீங்க அந்த மாரி ஏதாவது படம் ரீசென்டா பாத்து திங்களா...
தோழி இன்னொன்னு சொல்லட்டுங்களா தோழி இது வரிக்கும் ஏன்.. ஸ்கூல் லைஃப்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் அதிகபட்சம் நான் போய் தியேட்டர்லன்னு படம் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோன்ங்களன் ஒரு.. பத்து படம் பாத்ததே பெரிய விஷயம் தோழி
ஓ. சேர் சேர் சேர் சேர்
நமக்கு அந்த பொழுதுபோக்கு அப்பிடிங்க இதுவே எனக்கு கெடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எனக்கு வேல சரியா இருக்கும்.
சேர் சேர் சேர் சேர் இல்ல தோழரே நம்ம வேல வேல அதான் வேல வேலனுத்தான் இருப் போம் நம்ப அந்த வேலைய வந்து இருபத்தி இத்தனாம் நாள் இருக்குறதுக்கு கொஞ்ஜோம் ஒரு சேஞ்ச் ஆஃப் இது பண்றதுக்கு தான் நம்ம போறோம். இல்ல... எ... திருமணமா எனக் திருமணம் ஆவுறதுக்கு முன்னாடி படத்துக்கு போறது கம்மியா தான் இருந்தது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணு பத்து வருஷத்துக்கு ஒண்ணு அப்டிதான் படம் பாத்தேன் ஏன்னா சின்ன வயசுல அதிகமாகணும் கல்யாணம் ஆன பிறகு கணவர் கூப்ட்டு போன பிறகுதான் படத்துக்கு கொஞ்சம் அதிகமா போ போன மாரி இருக்கு தவிர அதுக்கு முன்னாடி திருமணமாகுறதுக்கு முன்னாடி படம் பாக்கல
எனக்கு வந்து பாத்தீங்கின வச்சுக்கோங்களே தோழி நான் ஃப்ரீயா இருக்குற டைம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா
ம்
நான் நைட்டு பத்து மணிக்கு மேலதான் நான் ஃப்ரீயாவே இருப்பேன் காதும் பத்து மணில இருந்து காலையில ஆறு மணி ஆ.. திரும்பியும் நான் ஆறு ம.. எட்டு மணிக்கு எந்திரிச்சு நா வேலைக்கு போகனும்ல அடுத்த நாள் பணிய நா தொடரணும்ல
இது வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இருக்குனு
எங்களுக்கு விடுமுறை நாட்களே கிடையாது தோழி எங்களோட வேல அப்டி பணி சுமை அதிகமா இருக்கும் நம்ம. சு போயீ சரி போலாம் நம்ம போய் படம் பாக்க போலாம் அப்டின்னு நம்ம போய் உக்காருவோம் உட்காரப்போ ஃபோன் வரும் அது யார் ஃபோனா இருக்குனா மேனேஜர் பண்ணாத மேனேஜர் அன்னைக்குதான் எனக்கு கால் பண்ணுவான்
ஓ.. ‌சேர் சேர் சேர் சேர் சேர் சேர்
தவிர்க்க முடியாது அந்த போனா பேசி ஆகனும் நம்ம வெளியே போய் பேசிட்டு வந்தோம்னா என்ன ஆகும் நம்ம கூட வந்தவங்களாம் என்ன இவரு பாட்டு போறாரு இவரு பாட்டு வராரு அப்படினு நைனைப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எனக்கு இதும் கொஞ்சம் மனசு டிஸ்டர்பன்ஸ்ஸா இருக்கும் அவன் இன்னொன்னு என்னவேனும்னு கேட்டிங்கனா அந்த படத்தையும் நிம்மதியாவும் பாக்க முடியாது
ஆம்மா அது ஒண்ணு இருக்கு
நம்ம மன நிம்மதிக்காக தான் அங்க போவோம் ஆனா அங்க போய் நமக்கு... பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு வரக்கூடாது அதனால நா எந்த படத்துக்குமே போ மாட்டே அது எப்டி இருந்தாலு அ ஒரு டு ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்குள்ள அது தொலைக்காட்சியில போட்டுருவாங்க
அது தொலைக்காட்சியில போட்டுறாங்க அது சீக்கிரமாவே வந்துடு இப்பெல்லா அதனால அதை ரொம்ப எதிர்ப் பாக்க தேவையில்ல நிஜமாவேவும் ஏன்னா இல்லன்னா இப்ப வீட்லயே பாக்குறதுக்குதா நெறைய டெய்லி வந்துருச்சே அமேசான் பிரைம் இருக்கு ஜியோ இருக்கு ஹாட்ஸ்டார் இருக்கு சோரி ஜியோ ஹாட்ஸ்டார் சாரிதானா இன்னொன்னு என்னமோ இருக்கே அ நெட் பிளிக்ஸ் இருக்கு அ என்னென்னமோ இருக் கு எல்லாமே படம் வீட்டுல இருந்தே கா அதா நம்ம பணம் குடுத்தா வீட்ல இருந்து தியேட்டர் மாரி வச்சுக்கணு பாத்துக்கலா
பாகலா பிரச்சன இல்ல
அதனால நல்ல கதைன்றது இப்ப ரீசண்டா எதுவு வல்ல ஓரளவுக்கு இது பண்ணல ம் ம்
இங்க வந்து சரியான கதைகள் யாரு எடுக்கறதே இல்ல
ம்
ஒன்னு பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில வந்துறது
ஆமா
ஓகேங்களா இல்லன்னா அரசியல பேஸ் பண்ணி அரசியல் ரீதியா வந்துறது
ஆமா
ஒரு குடும்ப கதையோ ஒரு லவ் ஸ்டோரியோ அப்டிங்கிறதே கெடையவே கெடையாது
இப்பெல்லா ஃபுல்ல இதா வருது தோழரா இப் இப்ப எல்லா இல்ல தோழர நீங்க எதிர்பாக்கறது அந்த மாரி கூட இல்ல இப் வர்றது எல்லாமே ரிவஞ்ச் ரிவெஞ்ச் அதாவது சண்டை காட்சிகள் தா அதிகமா இருக்கு அதப் பாக்குறப்பயே ஐயோட இருக்கமா இருக்கு யா அ காது அப்டியே வெடிக்கிற மாரி இருக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டு டி டி ஹச் வெ ச்சி இது பண்ணுவாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது எல்லாரு கத்துவாங்க படத்துல படத்துல என்ன எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது எல்லாரு சேந்து கத்துவாங்க
படத்துலதா கத்துறாங்கன்னா தோழி ரியலா இங்க உக்காந்து பாக்குறோன்னு சேந்துகிட்டு கத்துறாங்க ஏய் ஏப்பா கத்துறீங்க அங்க கத்துறாங்க நா இங் கத் கத்றே அப்டின்றாங்க
அதுதா தோழரே என்ன பண்றது ஒண்ணு பண்ண முடியல அது அப்டிதா போய்கிட்டு இருக் கு நீங்க ஊருக்குல்லா போறப்ப
இன்னொரு டாபிக் ஒரே ஒரு டாபிக் மட்டு
ம் ம்
உங்களுக்கு பிசினஸ் ரீதியா என்ன பண்ணலா ஏம் பண்ணலா வருமானம் ஈட்டக்கூடிய வேலை இருந்தா சொல்லுங்க
அ தோழர அதாவது வருமானம் ஈக்குறது கு அ அதாவது நீங்க வந்து அ வீட்டுல இரு கு பெண்களுக்கு கேக்குறீங்க
இல்ல பொதுவ ஆண்கள் பெண்கள் இதுல யாரும் பாகுபாடு இல்ல ரெண்டு பேத்துக்குமே
ஆ வீட்ல இருந்து பாக்கறதுக்கு நம்பிக்கையான இது எதுவுமே இல்ல தோழரே நெறையது இது பண்றாங்க அதாவது ஏமாத்துறாங்க காசு கோயில இவ்ளோ கட்டுங்க இது தரோ ஆ ஹேண்ட் ரைட்டிங் அதாவுது எழுதுறது இருக்கு படிக்கிறது இருக்கு கேக்றது இருக்கு இந்த மாரி ஃபோன் பேசுறது நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது இந்த மாரி இது அதாவுது இந்த பொருள் வாங்குங்க எறநூறுவாய்க்கு பொருள் வாங்குங்க ஐநூறுவா குடுக்குறோ சொல்லுவாங்க அந்த பொருள எறநூறுவாய்க்கு வாங்கி சேல்ஸ் அவுங்ளுக்கு வந்து கமிஷனு சொல்லிட்டு ஒரு இருவரூவா குடுக் க்குறாங்க அவ்ளோ தா இந்த மாரி வேலைகள்ல்லா பண்றதுக்கு இதுக்கு வேலையே பண் பண்ணாம இருந்துட்டு போலா மார்கெட்டிங் பண்ண சொல்றாங்க அ ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றாங்க ஆ செயலிகள் ஆப் மூலியமா நெறைய பண்றாங்க இதெல்லா எதுவுமே இது பண்ண வேணா காசு கட்டாம வேல பாத்தா சம்பளம் குடுக்குரோன்னு சொல்றாங்களா அந்த மாரி சம்பளம் கம்மியா இருந்தா அத மட்டு நம்பி பண்ணலா தோழரே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச தோ வேல உங்களுக்கு தெரிந்த வேல சொல்லுங்க
எனக்கு எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே ஒண்ணு ஆ எனக்கு பிஸ்னஸ்னா இது ஸ்டோர் வைக்குணுன் ரொம்ப ஆச அதுக்கு வந்து அ இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சின்னதா வைக்கணுகுற ஒரு ஆச ஆனா அதுக்கு என்ன பண்ணணு எப்டி பண்ணணுன்றத ஒரு ஆறு மாசோ நா ஒரு கடைல வேல பாத்தாதா எனக்கு ஒரு ஐடியா கெடைக்கும்ன்றது எனக்கு இருக்கு
இல்ல தோழி நீங்க ஒரு கடையில போய் நீங்க ஆறு மாசோ வேல பாக்கணுங்கிற அனுபவமே தேவ இல்ல நீங்க பெரிய பெரிய ஸ்டோர் வைக்கணு அப்டின்னா உங்களுக்கு அனுபவோ ரொம்ப முக்கியோ நீங்க சின்னதா ஆ ஒரு சின்ன ஒரு கட்
சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இருந்தாலுமேமோ அதுக்கு முன் அனுபவோனு ஒண்ணு வேணுனா அந்த திங்ஸ் எங்க வாங்குறாங்க அ குவாலிட்டியா எங்க கெடைக்கு நம்மளுக்கு வந்து ஆ
சார் போவாறா நீங்க போவீங்களா
அ என்ன தோழரே
இல்ல தோழி கடைக்கி ஜாமா வாங்க போவீங்கல்ல அப்ப கடைக்கு போறப்ப நீங்க போவீங்கல்ல
ஆமா தோழரே
போறப்போ ஒரு விஷியோ இல்ல தோழி அப்டியே கடை காரங்களிட்ட தா பேசணு என்ன கேட்குணுனா அண்ணா அரிசி நல்லா இருக்கு எங்கன இருந்து அரிசி வருது அவர் மனச்ச நல்லூர் இல்ல எதாவுது திருப்பூர்ல இருந்து வருது இல்ல பொள்ளாச்சி அப்டின்னு சொல்லுவாரு இந்த தேங்கா எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷியமு அவுங்கள்ட்டே கேட்ட அவுங்க சொல்லுவாங்க
ம்
ஓகேங்ளா இது எல்லாமே அது
இது கரெக்ட் தா தோழரே இது வந் து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நம்ம வந்து பேச்சு வழக்குல வாங்கி இது பண்ணணுனா ஆச சொல்றீங்க அது வந்து ந்து நீங்க சின்ன கடைக்கு இந்த மாதிரி சொல்றீங்க கரெக்ட் தா அது அங்கங்க அங்கங்க ஸ்ப்லிட்டாயி இருக்கு ப்போ நம்ம அத எல்லாமே சேத்து கொண்டு வர்றதா ஒரு ஸ்டோர் அப்டின்னு இருக்கிறப்ப அந்த இது ஸ்டோர்ல எப்டி ஆ வியாபாரம் பண்ணணு இத வந்து எப்டி சேல்ஸ் பண்ணணு இத எப்டி இந்த மாரி அ இப்ப வெயிட் போடுறாங்க நம்ம பெசிக்ல இருந்து தா போணு ஆ உர்லு ஆ ம் விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் உளுருத்துல கால் சகதியாகு நம்ம கால்ல வைக்கலாமான்னு யோசிச்சோனா நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாது அது மாரிதா நம்ம அங்க உள்ள போய் கடையில வேல பாக்கறது ரொம்ப இதாநெனைச்சோ நம்மள அதனாலதா உள்ள போயி யா என்னென்ன திங்ஸ்ஸு எப் எப்டி ம இது பண்றாங்க எப்டி வ வச்சிருக்காங்க ஆ அவங்க எப்டி மெயின்டெயின் பண்றாங்க திங்ஸ் அந்த மாரி எஸ் ப்பிரி ஆயிடுச்சுனா அத என்ன பண்றாங்க ஆ இல்ல இந்த மாரி எஸ்ப்பிரி ஆனா பொருள சேல்ஸ் பண்ணுறாங்களா இல்ல இத வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பொருள் வாங்கி வைக்கிறாங்களா இதனால இவங்களுக்கு லாபோ இருக்கா நட்டம் இருக்கா அவங்க எந்த மாரிதா அந்த பொருள்கள் எல்லா இது பண்றாங்க அத வந்து எப்டி அந்த கணக்கு நடைமுறைகள்ல்லா எப்டி மெயின்டெயின் பண்றாங்க இது எல்லா மே பாக்கணும்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மூணு மாசோ வேல பாத்தாதா நம்ம புரிஞ்சுக்க முடியு நம்ம ஃபர்ஸ்ட் அத கத்துக்கணு நம்ம கத்துக்கிட்டாதா ஒரு ஒ ருத்தரையாவது கூட வச்சு வேல பாக்கு சொல்லவு முடியு திடீர்னு நம்ம வெளில போனா கூட யாரையாவது போட்டு வேல பாக்கணுனா கூட சொல்லி தரதுக்கு நம்மளுக்கு தெரியுனுல நம்ம சும்மா நம்ம கடைய ஆரம்பிச்சோ ஒரு பால் பாக்கெட்டுக்காக பத்து மணி வரைக்கு உக்கார அந்த கத எல்லா இருக்கவே கூடாது ஒரு நாள் வியாபாரம் உட்காந்தனா ஒரு தௌசண்ட் ருபீஸ் அக்கௌண்ட்ல எடுக் கிற மாரி வியாபாரம் நடந்தாதா நம்மளுக்கு ஆகு அது முன்ன பின்ன இருக்கலா எல்லா நாளு ஆயிரூபா வராது எல்லா நாளு ஆ கம்மியா போகாது அந்த ஒரு பால் பாக்கெட்டுக் அதுக்காக நம்ம உட்காந்துட்ருக்க கூடாது வியாபாரோனா அப்டிதா இருக்கணு ஆ அதுக்குதா எந்த எடத்துல இந்த இப்ப மெளகு வாங்கலானா அங்க வந்து இப்ப நம்ம யம் ஆ எக்ஸாம்பிளுக்கு த்து ஆ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏல ஏலகிரியா ஏலகிரியா எங்கேயு அவ எவ இப்ப அந்த எடத்துல வாங்கனா சேல்ஸ் கம்மினா
உங்களுக்கு க மெளக பொறுத்த வரைக்கு கொல்லிமலை நம்ப கொடைக்கனல் ஊட்டி இங்க இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லா பக்கமு மட்டுந்தா அங்க மெளகு வெளையு
ஆ அது அது அத வந்து இப்ப நம்ம வந்து கடையில வாங்குறப்ப நூறு நூரூவா நூறு கிராம் நூரூவா வாங்குறோ ஆ அங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வரோ ட்ரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லா பாத்துதா நம்ம இது வியாபாரம் பண்ணணு அதே மாரி நாலு கடையில நாலு விதமா ரேட் வச்சிருப்பாங்க எ கடையில பா த்தா நூரூவானா பக்கத்து கடையில நூத்தி அஞ்சு ரூவா கூட வச்சிருப்பாங்க அப்டின் இருக்கிறப்ப நம்ம அதையு தெரிஞ்